சொல்லுமா இருக்க
தோழி நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கம்மா என் என்ன நம்ப சமீபத்துல ஒன்னு ஒரு கல்யாணத்துலதா பாத்த பாக்கவே முடியில
ஆ ஆம் தோழி ரொம்ப நாள் பேசியே ரொம்ப நல்லாயிடுச்சு
ஆ சேர் சேரி இப்ப நம்ம அக்கா வீட்ல கூட ஒரு கல்யாணோ வருது எப் ப்டியு ஒனக்கு அழைப்பிதல்லா வப் பாங்கன் நெனக்கிறே நீ நிச்சயமா வந்துடு நம்ப எல்லா ஒன்னா பாக்கலா
கண்டிப்பா கண்டிப்பா என்ன எப்ப வருது கல்யாணொ
அடுத்த மாசத்துல வச்சுருக்காங்க இப்பக்கே அதுக்கான ஏற்பாடுகள்லா பண்ண ஆரம்பிச்சாச்சு நிச்சயமா ஓரிரு நாள்ல ஒனக்குமே அது தொடர்பான செய்திகள்லா வர ஆரம்பிச்சிடு இப்ப நம்பல்லா கல்யாணம் ன்னா முன்னாடியே நம்ப இந்த பொடவ எடுக்குறது நலங்கு பங்ஷன் இந்த மாதிரி நெறைய வி சேசம்லா இருக்குல்ல
ஆமா
ஆமா இப்ப சேரின்னா நம்ப எங்க போய் எடுக்கலான் நெனக்கிற இப்ப வந்து ட்டு நம்ப அக்கா தங்கச்சிங்க நம்ப சொந்தக்காரவ்ங்கள் னா ஒரே மாதிரி பொடவைலா எடுக்கலா
ம் ம் ம் அதாவ்து நம்ம நம்ம எவ்ளொ பேர்க்கு எடுக்குறோ அப்டின்றத பொறுத்து நம்ம வந்து அதா எந்த தூரத்துல போய் எடுத்தா நல்லாருக்கு அப்டின்றத பாக்கலா ஆ ஒரு அதிகபட்ச ஒரு நூறு பொடவ இல்ல அம்பது பொட அப்டின்னா நம்ம வந்து இங்க பக்கத்துலே எங்யாது எடுத்துக்லா அ அதாவ்து இங்க எடுக்க கூடாது அ நீங்க இருக்க பக்கத்துல கூட ச சென்னை அந்த மாரி ஏரியால போயிட்டு கொஞ்ச கம்மியாதா கெடைக்கிது ஆ அதாவது அம்பது பொடவ மாரி நா சொல்ற இதுவே நீங்க ஒரு நூறு பொடவ எடு க்குனு அப்டின் நெனச்சீங்கன்னா நீங்க ஜெய்ப்பூரே போகலா ஜெய்ப்பூர்ல ரொம்பவே மலிவாக கெடைக்கிது பொடவயெல்லா இங்க சென்னைல அம்பது பொடவ எடுக்குற எடத்துல ஜெய்ப்பூர்ல போயிட்டு எண்பது பொடவ வரைக்குமே எடுக்கலா அந்த காச வச்சி
ஆனா நம்ப இப்ப கல்யாணங்கும்போது இப்ப ஒரு ரெண்டு பேரு போய் எடுத்துட்டு வந்தம்னா மத்தவ்ங்க ஒத்துக்க மாட்டாங்கல்ல எப்டி இருந்தாலு ஒரு ஏழு எட்டு பேராாவது ஒன்னா சேந்து போய் தா நம்ப பெரட்டி பாத்து எடுக்குற மாதிரி இருக்கு அதுனால சென்னை இல்லனா திருச்சி இந்த மாதிரி போய் ட்டு நம்ப டிரஸ் எடுக்கலா நம்பள மாரி கொஞ்ச தூரத் த்து சொந்தங்களா இருக்கொம்ல நமக்கெல்லா வந்துட்டு ஒரே மாதிரி பொடவைகள் கட்டில்லா அதாவ்து அக்கா மொற வர்றவ்ங்கல்லா ஒரு மாதிரி இந்த அண்ணி நாத்தனாருக்குல்லா ஒரு மாதிரி கலர்ல நம்ப ட்ரஸ் கோட வச்சே கண்டுபுடுச்சுக்லா அப்டின்னு ஒரு ஐடியா இரு எனக்குமே அப்றொம் பத்திரிக்க வக்கும் போதுமே நம்ப நெருங்குன சொந்தத்துக்கலா நமக்கு பழக்கந்தான ஒரு ட்ரஸ்ஸோட தான பத்திரிக்கைய வச்
கண்டிப்பா
அதல்லா வேற பண்ணணு அடுத்து இந்த சமச்சு போடுவோம்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அதுக்கு என்னல்லா சமைக்கலான் நெனை க்கிற எதுவு திட்டம் இருக்கா உனக்கு
ஆமா அதாவ்து இப்ப பாத்தீங்க அப்டின்னா ஆ இவப்ப நா எதா நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க அப்டின்னாலே வீட்ல வந்து கவுச்சி சமைக்க மாட்டாங்க இல்லயா ஆ அப்டி இருக்கும் பொழுது வந் து நம்ம வந்து அசை அசைவ உணவுகள சமைக்க முடியாது திருமணம் முடுஞ்சதுக்கப்பறந்தா நம்ம வந்து அசைவ உணவுகள் அப்டின்றத சமைக்கலம் முழுக்க முழுக்க சைவ உணவுகள் அததா இந்த பந்தக்கால் போட்டாங்க அப்டின்னாவே வந்து முழுக்க ச சைவத்துல தா இருப்பாங்க அதுனால சைவ உணவுகளையே நம்ம வந் து சமச்சிக்லா இப்ப பாத்தீங்க அப்டின்னாக்கா ஆ ஒரு சாம்பார் சா சாம்பார் ரசம் மோரு ஆ வ கேரட்டு பி கியா கேரட்டு முட்டை கோசு போட்டு ஒரு பொரியலு அப்ற உருளைக்கிழங்கு பொரியலு வச்சுக்கலா
ஆ ஆனா நம்ம சமைச்சு போடும் போது ப் இப்ப வந்து பொண்ணுக்கு நம்ப போய் நம்ப அக்கா அம்மா முறையல நம்பல்லாம் சமைச்சு போடுறோம்னா கொஞ்சம் தெருவுள்ள உள்ளவங்களையு கால டிபனுக்கு கூப்டறது தானே நம்ப பழக்கம் அதனால தெருவுள்ள உள்ளவங்களுக்குமே சேர்த்து நம்பளே சமைச்சில்லாமா இல்ல ஏதும் ஆர்டரு கடையில வாங்கிக்கலாமா ஒரு சாதாரணமா ஒரு இட்லி பொங்கல் ஒரு கேசரி ஒரு பூரி செட்டு இந்த மாதிரி சமைச்சு போட்டுருவோமா
அதாவது சமைய ம் ம் எ திருமணத்துக்கு வந்து நம்ம சமைச்சு போடுறதுதா நம்மளுடைய நாகரிக வழக்கம் அது அதை எடுத்து போயிட்டு வந்து கடையில போய் நம்ப ஆர்டரு செஞ்சுக்கிட்டு இப்ப நா நம்ப வந்து ந நா மட் டு தனியா செய்யப்போரது கிடையாது நீங்களு அல்லது அவங்களுடைய அக்காவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ங்களே ஒரு அக்கம் எல்லா சேந்துதான பண்ண போற ஒரு ரெண்டு மூணு பேர் சேந்து தானே பண்ண போறோ
ஆமா நம்மக்குள்ளயே அப்னா பேசிக்கிட்டு ஆளுக்கு ஒன்னா சமைச் சுடுவோமா பிரிச்சுக்கிட்டு அப்டியே
ஆமா ஆளுக்கு ஒரு பாத்துட்டோ அப்டின்னா நம்ப பேசிக்கிட்டே சமைக்கும் பொழுதும் நமக்கு வந்து அந்த வேலைண்மை அலுப்பு தெரியாது சீக்கிரமாவு வேலை முடிஞ்சிடும் நம்ம சமைக்கிறதுக்கும் கையில வாங்குறதுக்கு வித்யா சார அதனால நம்மளே சம்ச்சிக்கிறது நல்லா இருக்கு
அதே மாதிரி இந்த நலங்கு பங்க்ஷனுக்கு நமப எல்லாருமே ப அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு சேரி எடுத்து கொடுக்கணு தான அதுவுமே நம்ப எல்லாரு தனித்தனியா எடுத்துருவோமா இல்ல ஒருத்தர் சேரி ஒவ்வொருத்தரும் கல்யாணத்துக்கு என்ன பொருட்கள் தேவையோ அவங்களுக்கு ஒரு கல்யாண செலவும் கொறஞ்ச மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி பொருட்களாம் வச்சு குடுத்துருவோமா
ஆ அஹ அதாவது நமக்கு நமக்கு வீடு சேர்ந்த மாதிரி ஒரு புடவை எடுத்து கட்டணும் அப்டின்னாவே அது நல்லா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி அ இப்போ பாக்கும் பொழுது இவங்கதா சித்தி முறைகள் இல்ல அத்தை முற அக்கா முற அப்டின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மாதிரியான புடவைகள் எடுத்து நம்ம கட்டனோம்னா பாக்கறது நல்லா இருக்கும் ஆஹ் இந்த இந்த கல்யாணத்தல ஆஹ் எனக்கு வந்து அதாவது நம்ம பின்னாடி இரு பின்னாடி வரக்கூடிய காலங்களையும் நம்ம அதை பத்தி பேசக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வாவே இருக்கு
ஆமா அதுவே பண்ணிடுவோ இப்ப மருதானி போடுறதுக்கு கூட நம்மளல்லா கூப்ட்டுருக்காங்கல்ல மருதானி ஃபங்க்ஷனுமே வந்துட்டு நம்ப கல்யாணத்தைப்பயல எல்லா ரொம்ப சிம்பிளா நம்மளே பந்தகால் மொத்தம் முண்ணிட்டு நம்ம வீட்டுல இருக்க ஒரு வயசான பாட்டிய ஒரு போட்டுட்டோ ஆனா நம்ப இந்த தடவ வந் ட்டு நம்ம வட இந்திய மு எல்லாம் மருதாணி வச்சு நல்லா கிராண்டா கொண்டாடுறாங்க இல்ல அந்த மாதிரி செய்வோமா ஏனா ஒரு ஒரு லீவு நளாவு இருக்குள்ள கோடை விடுமுறையா இருக்கிறதுனால சொந்தக்காரவங்க எல்லாரு இரு ப்பாங்க ச் நம்ப எல்லா ஒரு இந்த மாரி இட எடையில ஒரு கல்யாணத்த சார்ந்து ஒரு நாலஞ்சு விசேஷம் வைக்கும் போது ஒருத்தரோட ஒருத்த நல்லா பாத்துட்டு பேசிட்டு இருக்கலாம்ல வைக்கலாமா
ஆமா இப்ப கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி பாத்தீங்க அப்டின்னா லாம் ம் அங்க நம முன்னாடி எல்லாந்தா நம்ம வந்து வீட்லேயே வந்து இந்த கல்யாணத்துக்கு முத நாள் நம்மளே வீட்லேயே நம்ம தெரிஞ்சவங்க மூலியமா கருதா நம்ம கையில மருதானி வச்சுக்கிறது அப்டியல்லா இருந்தது இப்ப மருதானி ஒரு ஃபங்க்ஷனாவே இப்ப பயன்படுத்திட்டாங்க அப்டி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்க தெரிஞ்சவங்க கொஞ்ச ரொம்ப நெருங்கன சொந்தமலாம் வருவாங்க நம்ம ஒவ்வொருத்தத்தரும் பேசிக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஒரு அ அழகான ஒரு டிசைனா நம்ம வந்து போட்டுக்கலா ஆ உனக்கு என்ன ரீசன் வேனும் நம்ம பிள்ளைய பாத்து பேசிக்கலா அப்ப நம்ம கையை பாக்குறது கொஞ்சம் நல்லாவு இருக்கும் ஆ நேரம் போறது தெரியாது நமக்குள்ள நல்ல நல்ல விஷயங்களளை பகிர்ந்துக்கலா இல்லையா ஏன்னா கல்யாணல வந்து நம்ம எல்லாருமே வந்து அதிகப்படியான பேச்சு அத பேச்சு பேச்சுவார்த்தைகளுக்கு அதிக வேலை இருக்காது ஏன்னா ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப நிறைய வேலை சுமைகளோட இருப்போ ஆ கல்யாணம் அப்டின் சொல்லிட்டு அதா இந்த மாரி நாட்கள்ல உக்காந்து கொஞ்ச பேசனோம்னா நம்ம மனம் விட்டு கொஞ்ச பேசிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு
சரியா சொன்னமா ஏன்னா வந்துட்டு இப்ப கல்யாண தன்னைக்கு நடக்க போற பங்க்ஷனா இருக்கட்டு அடுத்து வரவேற்பா இருக்கட்டு அதெல்லா வந்துட்டு பொண்ணோட அப்பா அம்மாவு பையனோட அப்பா அம்மாவு பாத்துடுவாங்க அதுற்கு கல்யாணத்துக்கு முன்னாடியு அடுத்து நடக்க போற ஒரு அழைப்புகள் இந்த மாதிரி விஷயங்களல்லா வந்துட்டு நம்ம சொந்த செந்தகாரவங்க தானே செய்யணு அதை வந்துட்டு பெத்தவங்களே செய்ய மாட்டாங்கல்ல அதனால இதெல்லா நம்பதா பாத்து பாத்து செய்யற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறே
ஆமா கண்டிப்பா
நிச்சியமா அதே மாதிரி என்ன வந்துட்டு நம்ப வாங்கி வைக்கலாமே ஏதாவது ஒரு பணமோ குடுத்துடலாமா கிஃப்ட்டு இல்ல உங்களுக்கு திருமணத்திற்கு தேவையான பொருட்கலயே ஒரு மிக்சி கிரைண்டரு இந்த மாதிரி இல்ல வீட்டு உபயோக பொருளா ஆளாளுக்கு நம்பளா ஒண்ணு ஒண்ணு வாங்கி வச்சுக்கிறோ அந்த மாரி பண்ணலாமா
ஆமா ஏதாது இ நீங்க பணமா குடுத்தோ அப்டின்னா அவங்களுக்கு பணமா குடுக்குறதுமே வந்து கொஞ்சம் உதவியாதா இருக்கணு அதெல்லா இல்லன் சொல்லல இருந்தாலு அவங்ககிட்ட நம்ம பேசிட்டு ஏன்னா அவங்களுக்கு கொஞ்ச கடன் கொஞ்ச குறையும் இல்லையா பட் நம்ம நா வந்து இப்ப மிக்சி வாங்கி தரே இல்ல நா கிரைண்டர் வாங்கி தரே அப்டின்னா நீங்க ஒரு ஃபிரிட்ஜ் வாங்கி தரலா அக்கா வந்துட்டு இப்ப ஒரு டிவி வாங்கி தரலா அவங்க குடும்பத்துக்கு தேவையான பொருளை ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஒரு ஒரு பொருளா எடுத்துக்கட்டோ வாங்கி கொடுத்தோ அப்டின்னா அவங்களுக்கு அந்த கல்யாண சுமை அப்டின்றது வந்து நிக்ஷயமா இருக்காது பெரிய அளவுல இந்த ஒரு சுமையும் இருக்காது அப்ற பக்கத்துலருந் நம்ம தெரிஞ்சு தெரிஞ்சவங்க சொந்தக்கார அப்டின் சொல்லி எதுக்கு இருக்குறோ நா பணமா குடுத்து அவங்களுக்கு பணம் குடுத்துறம்போது செஞ்சோ அப்டின்னா சில பேர் சங்கட்டப்படுவாங்க ஏனா நமக்கு பணம் குடுக்குறாங்க அப்டின்னு இதுனா நம்ம ஒரு பொருளாக எடுத்து குடுக்கும் பொழுது அவங்க வந்து து மனதார வாங்கிப்பாங்க ஏனா எல்லா கல்யாணத்திலயு நம்ம வந்து ஆ ஒரு ஒரு பொருப்பு வாங்கி குடுக் உள்ளது தான சோ அவங்களுக்கு வந் க கல்யாண சுமை அப்டிங்குறது கண்டிப்பா குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு
நிச்சயமா அதே மாதிரி நம்ப ஒரு பதினஞ்சு இருவது வருஷத்துக்கு முன்னாடில கல்யாணம்னா வந்துட்டு ஒரு சின்னோண்டு கை அடக்கமா ஒரு வாழ்த்துக்காடு அடிச்சுட்டு அதுல ஒரு சாக்லேட்டு இல்லன்னா ஒரு கடைசி அந்த வீட்டுக்கான ஒரு கடைசி கல்யாணமா இருந்தா ஒரு கல்ல மிட்டாய் போட்டு பின் பண்ணி குடுப்பாங்கல்ல எனக்கு அந்த மாதிரி பண்ணணுன்னு ரொம்பவே ஆச நம்ம ஒரு குட்டியா இப்ப அதெல்லா பண்றது இல்ல இப்ப வந்துட்டு இலாம் பைப்பு உட்டு குடுக்குறாங்க ஆனா நம்ப அந்த பழைய நினைவுகள் வர மாதிரி ஒரு சின்ன ஒரு வாழ்து அட்ட அடிச்சுட்டு கை அடக்கமா அதுல வந்து ஒரு சாக்லேட் பின் பண்ணி அந்த மணமக் கன் மணமகள் பெயரோட நம்ம வீட்ல இருக்க சின்ன கொழந்தைங்க பெயருங்களெல்லா போட்டு அப்படி அடிச்சு குடுக்கலாமா
ம் ஆமா நீங்க அத அதல்லா நம்ம கல்யாணத்தோடயே முடிஞ்சிருச்சு அந்த சின்ன காடு போட்டு ஒரு சாக்லேட்ட ஒரு கள்ள முட்டாயோ போட்டு குடுக்குறது அப்டிங்கறது அப்பயோடயே முடிஞ்சிருச்சு ஆனா அதுக்கப்பறோ இப்போ உள்ள காலக்கட்டத்துலா பைய் போட்டு ஒரு ஆப்பிளா இருக்கட் டும் ஆரஞ்சா இருக்கட்டும் கடல மிட்டாயா இருக்கட்டும் போட்டு குடுக்குறாங்க ஒரு பைமுறையதா பயன் படுத்துறாங்க
ஆனா பை முறங்கும் போது அவ் நம்ப இப்ப கல்யாணமா ஏஸ் செலவு பண்ணிட்ருக்காங்க அவங்களால முடியுமான் தெர்ல அதனால நம்ம இந்த மாரி வாழ்த்து அட்ட போட்டு குடுத்தர்லாமா
ஆமா நம்மதா நம்ம வந்து இந்த மேரி ஒரு சின்ன சின்ன காடு போட்டு நம்ம கொழந்த அவங்களோட கொழந்தைகளா இருக்கட்டும் நம்ம கொழந்தைகளா இருக்கட்டும் ஆ பேர போட்டு குடுத்தோ அப்டின்னா நம்ம அது ஒரு மகிழ்ச்சி தரமான ஒரு செயலாதான இருக்கு பாக்கும் போழுது
நிச்சயமா பண்ணுவோ அதே மாதிரி திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமு நம்ம ஒரு கல்யாணம் முடிஞ்சோனே ஒரு சின்னதா ஒரு கொண்டாட்டம் மாதிரி அவுங்கெல்லா பண்றபடி பண்ணட்டு மத்த விசேஷங்கள் எல்லா முடிஞ்சுட்டு இப்ப காலைல கல்யாணம் முடியுதுன்னா ஒரு மதியான அளவுல ஒரு சின்னதா ஒரு கேக்குலா வெட்டுலாமா இப்ப நறைய இடங்கள்ல நா பாத்த ஏனா பொண்ணு மாப்ளய வெச்சுட்டு கல்யாணம் முடிஞ்சோடன கேக் வெட்டிட்டு அந்த இதெல்லாம் கலர்ஸ்ல்லாம் கொட்டுறது அந்த மாரி பண்றாங்கல்ல நமகெல்லா இதெல்லா யாரு பண்ணல அதனால இந்த விஷேசத்துல நம்ப எல்லா பண்ணி பாக்லான் நெனைக்கிற
ஆமா கண்டிப்பா இப்ப எல்லா கல்யாணத்துலயுமே வந்து கல்யாணம் முடிஞ்ச ஒடனே ஒரு கேக் வெச்சு வெட்டி அது ஒண்ணு ரொம்ப அவங்களுடைய தோழர்கள் தோழி எல்லா நின்னுட்டு ரொம்ப சந்தோஷமா பண்றாங்க இல்லையா அது மாதிரி கூட நம்மளும் பண்ணலா நல்லாதா இருக்கும் பண்றதுக்கு நம்மளும் கொஞ்சோ ஹேப்பியா இருந்த மாரி இருக்கு
நிச்சயமா நம்ம ஒரு என்ன வேல இருந்தாலு முன்கூட்டியே வந்து நம்ம திட்டமிட்டு எப்டி வரணு எல்லெல்லா பாத்துட்டு வந்து நம்ம செய்யணு இப்ப அவங்களுக்கு திருமணங்க போது நம்ம உதவி செய்யறது மட்டு இல்லாம நம்மளு சொந்த பந்தத்தை எல்லா பாக்க முடியலல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷேஷத்துல பாத் தாதா உண்டு எல்லாரையும் பார்க்கலாம் பேஸ்சலா அதுக்காகாவது நம்ப கொஞ்சோ முன் கூட்டியே வந்து செய்ணுன் நெனச்சிட்டு இருக்க
ஆமா நீங்க வந்து கல்யாணன்னா என்ன கொஞ்ச கலப்பி உடுங்க கண்டிப்பா நா வர ஆ நம்ப கல்யாணத்துல பாக்லா
சேரிப்பா நம்ம மறுபடியு ஒரு தடவ பேசி நா மத்த திட்டங்கள உங்களுக்கு சொல்ற
ஆ சொல்லுங்க சொல்லுங்க நன்றி